இப்டி இரு
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
பண்ணிட்ருக்கீங்க
நா சும்மா தாப்பா மதியோ சமயல் ஆரம்பிக்கணு சும்மாதா வந்துருக்கே
எங்க வீட்லல்லா பா த்தீங்கன்னா நாங்க ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியா ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கிறப்ப ஒரு ஃபங்க்ஷன்னா ரொம்ப ஜாலியா இரு கு அ எ நெறய ஏழு அத்தைங்க நாலு பெரிப்பா சி த்தப்பா அவுங்க பசங்க நல்ல ஒரு உண்மையா ஒண்ணு பாக்கவே முடில அதா ஏ பதினோரு பசங்க ஆமாமா
இப்பெல்லா தனிமையதா விரும்புறாங்கோ
உண்மா இருப்பாங்க பாப்பாங்க ஜாலியா இருக்கு வைபா இருக்கு இப் மாரில்லா ரொம்ப கஷ்டோ
ரொம்ப ரேர்னே சொல்லலா கஷ்டோன்றத விட இ ப்ப இருக்கு மா ட்ருந்தாங்க அது ஏ இப்டி ஆயிட்ச்சின் தெரிலியேமா எல்லாமே ரிலேட்டிவ்ஸ் எல்லா ஒரு அடி எப்டி டிஸ்டன்ஸ் இது அவுங்க பாட்டுக்கு அவுங்க வேல இருக்கு இப்ப வரைக்கு ஒரு வேல அவுங்கங்க வேலன்னால அப்டி ஸ்
இன்னொன்னு எங்க அத்த எல்லாம் வந்து பாத்திங்கன்னா அவுங்க தம்பி தங்கச்சிங்களெல்லாம் அவுங்களாம் வளத்தாங்க செஞ்சாங்க ஆனா இப்ப இருக்கிற பசங் அங்க எல்லாமே ரொம்ப செல்பிஷ்ஷு நாம்ப போனோம் செய்யணும்னு அந்த இந்த அந்த காலம் மாரி யாரு தம்பி தங்கச் சிங்கள வளக்கறாங்க பத்திரமா கூட்டுப் போறாங்க சாப்பாடு ஊட்டுறாங்க யா யார் பண்றாங்க சண்ட சண்ட அடிச்சுக்கிறாங்க எனக்குதா வேணும் உனக்கு
ஆமா ஆமா ஆமா சொர் இது எல்லாமே செல்ஃபிஷ் செல்ஃபிஷ்ஷா யோசிக் க்கிறது செல்பிஷா பண்றது
பண்றது அப்பல்லாம் ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு பண்டையோ வந்தா ரெண்டு பேர் காயறிவாங்க ரெண்டு பேர் சமைப்பாங்க ரெண்டு பேர் பாத்திரம் கழுவாங்க பசங்கள பாப்பாங்க பெரிய பசங்க வெளையாடுவாங்க சின்ன பசங்களை சேர்த்தி இருப்பாங்க அவா ம பாத்துப்பாங்க ஆமா எங்க பாட்டி வந்து நீ இந்த வேலைய பாத்தியா இந்த வேலைய முடிச்சியா அடுத்து இந்த வேலைய போய பாாரு இத செய் அத செய் சொல்லிட்டே இருப்பாங்க வேலையும் முடியும்
ஆமா
அப்படி முடிஞ்சதுன்னே தெரியாது அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட கட கடான்னு முடிஞ்சிடும்
ம்
ஆனா இப்போல்லாம் அப்டி இல்லவே இல்லை ஒருத்தரை எல்லா வேலையுமே செய்யணும் ரொம்ப கஷ்டம்
ஆமாங்க ஏன்னாக்கா யாருமே வந்து மிங்கல் ஆறதுல்ல அப்ப என்ன பண்ணும்னா நம்ம வேலை ஆளைக்கரை வச்சு
ஆனா நீங்க சொல்றது உண்ம தான் உண்ம ஆனா ஆர்கனைஸ் பண்ண காஸ் குடுத்தா எல்லா பண்றாங்க ஆனா நம்பளுக்கு அந்த சொந்தோ பந்தோ அந்த அஃபெக்ஷனு நீ இது பண்ணு அது பண்ணா இப்டி பண்ணட்டுமா நல்லாருக்கும் அடிச்சக்கறது புடிச்சிக்கறது அந்த ஒரு இது எல்லாமே இப்போ நம்ம மிஸ் பண்றோம் நாங்கல்லா பாத்தீங்கன்னா எங்க அத்த வீடெல்லா பக்கோ பக் குக்கருகோ அந்த பட்டாசி சனிக்கிழமைனா ஒரு ஒரு ஒரு நாங்கள் இன்னிக்கு இந்த முதல்வார கும்பிடறோன்னா இன்னொரு அத்த வீட்டுக்கு போயிடுவோம் ரண்டாவது வாரத்துக்கு இன்னொரு அத்த வீட்டுக்கு போயிடும் மூணாவது வாரத்துக்கு சமைக்கவே மா மாறி மாறி மாறி மாறி மாறி மாறி போய் நல்லா காலியா இருக்கும்
இப்ப யார்வீட்டுக்குன்னா நா அம்ப போறதா இருக்கட்டும் நம்ம பசங்க போறதா இருக்கட்டும் நீங்க பா கீங்களா லீவ் வந்தா இப்டியே முடியுதுே தவிர அப்பெல்லாம் சொந்தம் நீங்க சொன்ன மாரி நறைய சொந்த பந்த வீட்டுக்கெல்லா நாங்களோ நறைய போயிருக்க ஏன்னா லீவ் வண்டாவ அமுச்சு வச்சிருவாங்க அங்க இங்க போறது ஜாலியா இருக்குறது வர்க் ண்டுட இப்ப இவங்களும் போனாலும் போமாட்றாங்கோ கூப்பிடுதுக்கு இப்ப ஆள் இல்லை
ஆ இல்ல உண்மை உண்மை அது கூட பரவாயில்ல நம்ம பக்கத்து வீட்டு ல யாரு இருக்காங்கு கூட இப்ப தெரியாமல் நம்ம வாழ்றோம் அப்பார்ட்மெண்ட்டுக்குெல்லாம் போயிட்டோம்னா பக்கத்து வீட்டில் யார் தாத்தாக்குறாங்களோ பாட்டிக்கிறாங்களா அந்த அந்த அந்த வீட்ல இருக்கா இ இல்லையா என்ன நடந்தாலும் பாக்கறது த்துக்கு கூட ஆள் இல்ல இப்ப ஊர்புறத்துல கிராம ப்புறத்துலனா ஒ ஒன்னுனா எல்லாம் ஊரே கூடும் அப்படி நரஞ் சாமி எப்புடி நடந்தது சாமி ஏனா நல்லதுக்கும் வருவாங்க கெட்டது எதனா அடிப்பட்டுச்சு கீடு பட்டுச்சு குடுகுடுன்னு ஓடுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போ நான் பாத்துக்கறே செய்றேன் என்னதான் அடிச்சுகிட்டாலும் புடிச்சுட்டு இருந்தாலோ செய்வாங்க இப்ப
அப்டி இல்லவே இல்ல
கத்ல எதனா நடந்தா கூட ஓ அப்டியா சரி
திரிவே மாட்டந்து தெரிவே மாட்டந்து என்னா நடக்குதுன்னு கூட தெரிய மாட்டேது அவங்க சந்தோஷமா இருக்காங்களா சண்ட போட்றாங்களா ஒரே ரூம்ல ஹால்ல இருந்து கூட எதுவுமே தெரியுறது இல்லங்க அந்த அளவுக்கு தான்ங்க சைலண்டாஇது லைஃபா போயிட்டு இருக்கு இந்த ஒரு காலகட்டத்துல
மாறிடுச்சு அந்த மாரி மாறிடு
ஆமாங்கோ டெக்னாலஜி ரொம்ப இதாயடுச்சு மொபைலு லேப்டாப் இப்டிதா எல்லா கம்ப்யூடரு இப்டி டேம் பாஸ் பண்ண ஆரம்பிச்ட்டாங்கோ
ம் மின்னெல்லா அப்படி இருக்காது பேசலா பக்க அக்கா வீட்டு பசங்கல்லா ஒன்னா சேந்து தாயம் விளையாட்றது பல்லாங்குழி விளையாட்றது அதுக்கப்றோ கொஞ்சோ முன்னேறி காட்ஸ் விளையாட்ணோ டைஸ்ன்னு விளையாட்னோ இப்ப எல்லா, மறந்துபோச்சு ஆமா ஆமா தெரியாது இந்த மேக்ஸ் கணக்குக்கு வந் து இந்த டம்மி நோட்டு இருக்கு அது வச்சு வெளையாடுவோ பத்து ரூபா நூறுரூ வா ஆயிரரூபா வச்சு விளையாட்றது
அப்பறோ அந்த அஞ்சாங்கல்லு இதெல்லா அ இதெல்லா என்னானே தெரியாது அந்த அப்ப ஆடுன இது அந்த நிறைய கேம்ஸ் வந்து இப்ப பசங்கள கேட்டா அதெல்லா எப்டி ஆடணுனு கேக்குறாங்கோ அந்த மாரி நெறைய கேம்ஸ் மறஞ்சிச்சுன்னே சொல்லலா பல்லாங்குழி நீங்க சொன்ன மாரி எ பொண்ணு கிட் யாரோ சொன்னாங்க பல்லாங்குழி ஆடலா வரியா பாப்பானு எ பாப்பாக்கு இப்ப தெரியாது பல்லாங்குழி ஏனா நாங்க யாருனா அவங்க முன்னாடி ஆடிருந்தாலோ இல்ல ஆட வெச்சிருந்தாலோ
அப்படிதாங்க உக்கார வெப்பாங்க பாட்டி உக்காரு வா பல்லாங்குழி வெளையாடலா அஞ்சஞ்சா போட்டு எடு பழ எடு காயெடு அ தயெடு உங்கிட்ட நெறையா இருந்துச்சுனா நீ வின்னு எங்கிட்ட நெறையா இருந்துச்சுனா நா வின்னுன்னு
ம் இப்பெல்லா எங்கெங்க அந்த மாரி
அப்பல்லா ஓடுவோ ஆடுவோ ஃபிசிக்கலாவு எக்சசைஸ் இருந்ச்சு இப்ப கண்ணு கெட் டு குட்டிச்சோரா போது வக்காந்த எடத்துலயே வக்காந்த எடத்தலயே செல்ல பாத்து பாத்து கண்ணு போயி கண்ணாடி போட் டுனு சத்து இல்லாம
தூகுடுது செய் யர்து கெடைக்க டைம்ல ப ல்லையே அப்பல்லா வீட்லயே துணி கையில தோய்க்குறது அது அது ஒரு எக்சசைஸ் ஸாவு ஆஹ் வீட்டுல தொடைக்குது தொடைக்கது இப்ப தொடைக்கிறதுக்கு மிஷினு கலுவுற்துக்கு மிஷினு எல்லாத்துமே மிஷின்
ங்க இப்டி நா வீட்ல நெறைய வேல செய்றங்கன்ன டாக்டர் சொல்றா நீ இன்னாம வேல செய்ற சுவிட்சி போட்டா மிக்ஸி அறையிது அஹ் சுட்சி போட்டா மிஷின் ஓடுது நீ இன்ன வேல செய்யற குனிஞ்சி நிமிர்ரியா அம்மில வந்து சட்னி ஆட்றியா இல்ல வந்து ஆட்டங்கள்ல வந்து தோச மாவு ஆட்றியா நின் நின்னு கை போட்டு அது ஒரு வேலய் யா
மா உண்மதா
பல காலத்துல எவ்ளோ குனிஞ்சி நிமிந்து எப்புல்லா வேல செஞ்சிருப்பாங்க ம் ம் நீ இந்த வயசுல வந்து நீ என்ன வேல செஞ்சன்னு சொல்ற
ம்
கேக்குறாங்க உண்மையால்மே அப்டிதா கேக்குறாங்க
ம் கண்டிப்பா அது உண்மதாங்க அது அப்ப அப்பருந்த இது வேற அப்பருந்தே வே அதே வேல
என்னங்க அந்த காலத்துல ஆமா சாம்பார் பருப்புருக்குல்ல சாம்பார் பருப்பு சாம்பார் பருப்பே கையில தா அந்த இது போட்டு அரைப்பாங்க அப்பதா அந்த பொட் ட்டு தனியா பருப்பு தனியா வரு
ம் நெல்லு அரிசி கூடோ நெல்லு அவுங்களே குத்தி அவுங்களே எடுப்பாங்கோ அஹ் இப்ப எங்கங்க அந்த மாதிரி இருக்கு அஹ் மாவு கூட அவளத்தா தோச மாவாருக்கட்டு இந்த கே கேவுரு மாவா இந்த இது எல்லாமே மாவு கூட எல்லாவ் எல்லாம் வீட்டுல தா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இப்பதா எல்லாமே மிஷினு அத தோச மாவு ரெண்டு நிமிஷத்துல வர மாரி இன்ஸ் டென்ட்டா இப்போ
ஐயோ அது கூட பரவால்லங்க பவுட்ரு மாரி விக்குமா அதுல தண்ணி ஊத்தி கலந்து நம் தோச ஊத்திக்கலாமா
வ்ளோ தூரோ ஆய்ட்டுக்கு நால விய மாறி மாறி மாறி இப்டி ம் ம் ம்
கிந்த உலஹோ கண்டிப்பா கண்டிப்பா ஒ அப்டிதாங்க இருக்கு ஒரு அர்சென்ட் டுக்குனா பரவால்ல
ம்ம்
ஆனா இதுவே வந்
இதுக்கே வந்து எக்ஸசைஸ்க்காக ஜிம்முக்கு காஸ் குத்துட்டு போறாங்ஹோ ரெண்டாயிரோ மூவாயிரோ செலவு பண்ணி அதுதா கொறக்கிறாங்க உண்ம அதுதா ஜ டேன்ஸ என்மோ ஜும்பா டேன்ஸ் த அந்த டேன்ஸா இந்த டேன்ஸா கொறக்கிற்துக்காக அது அது நீங்க வீட்
குனிஞ்சு நிமிது வேல செஞ்சு துணி தொவுச்சு துணி அலசனா அஹ் மாவாட்டனா இல்ல இந்த ஜிம்முக்கு போற வேலய வீட்ல செ செஞ்சா ஒடம்பு கம்மியாவும்
செய்யாதத்னால் தாங்க காசு குடுத்து போய் கொற்ச்சினு இருக்காங்க இல்லிங்கோ இப்ப இர்க்குற காலகட்டொ அப்பதா இருக்கு எவ்ளோ அதுக்கே ம்
உண்மதாப்பா காசு குடுத்து நோயே வாங்கிறோ ஃபுல் அண் ஃபுல் காசு குடுத்
அதா ஃபுட் ஃபுட்டும் அப்படிதாங்க வெளிய போய் கண்டயும் காசு குடுத்து நோய் வாங்கிறோன்ற மாரி ஃப்ரைட் ரைஸு நூடுல்ஸ்சு இதல்லா என்ன காசு குடுத்து நம் தே வாய்ன்ட்டு வர நோய்ங் எல்லா வந்து கலர சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபுல்லா கலர் ஆட் பண்றாங்கோ ஆஹ் ஸ்வீட் வகைங்கோ சக்கர எல்லாமே மிக்ஸு இதல்லா என்னென்னா நம்ளுக்கு வியாதி வர்துன்னு சொல்ல முடியாது இதல்லா கொஞ்ச நம்ப தவிர்த்தா ஆமா அனா கலர் ஆட் பண்ணாம ஃபுட் கலர் ஆட் பண்ணாமா இத ஆட் பண்ணாம அத ஆட் பண்ணாமா அப்டி சமச்ச சூப்பரா இருக்கும்
உண்ம நீங்க சொல்றது வந்து நூத்துக்கு நூறு உண்ம ஏ அந்த மாரி நடக்ற்து இல்லனா எல்லாமே வணிகம் ஆயிடுச்சு காஸ் சம்பாரிக்கணு காசு சம்பாரிக்கணு இது சாப் இன்னிக்கே ஒட் எ ஒடபு கம்மியாகுனா ஃபஸ்ஸு நம்ப எத வாங்குவோம் அதத்தா வாங்குவோ காசு குடுத்து ப என்னா ஆனாலும் காசு குடுத் காசு குடுத்து வாங்கு காசு மட்டு இருந்துச்சுனா என்ன வேணா
அது டெம்ப்ரவரியாஸ் தெரியாதுப்பா ஓகே நீ காசு குட்த்து டெம்ப்ரவரியா மூவா ரெடி ஆக்லாம் பட் பௌமென்ட்ஸ் தல்யூஷன் அது கெடியாது இல்லியா ஃபர்ம்னென்ட்டானா நம்ப வீட்லதா அதுக்கான இதெல்லா ஸ்டெப்ஸு நா சொன்ன மாரி அந்த விதிமொதைகர வந்து எடுக்குணு ஆமா எடுத்
தா முயற்சி பண்ணனும் நா முயற்சி பண்ணாம நா எதுவுமே நடக்காது வாழ்க்கையில ஆமா நம்ம வீட்ல எல்லாமே வந்
எதுவுமே க இது ஆட் பண்ணாம நல்லபடியா சமைச்சு சாப்புட்றதுதா வந்து நம்மளுக்கு ஹெல்தியான இது ம் ம் நம்ம முடிஞ்ச வரைக்கு நம்ம அந்த மாரி தோட்டத்துல நம்பளே வச்சு வளர்க்கறது மாடித்தோட்டன்னு போட்றது நம்
ஆ இந்த பாஸ்த்தால்லா சாப்ட்டா என்னாங்க சத்து வரும் சொல்லுங்க இந்த பாஸ்த்தா பீஸா
அதுதான வேணுன்றாங்க இந்த பசங்க கூட அப்டி தானேங்க அடிக்ட் ஆயிட்டுக்கிறாங்கோ அந்த நாக்குக்கு அப்போதிக்கு என்ன உனக்கு டேஸ்ட்டா இருக்கு அது கேக்குறாங்கோ வேணான்னா கூட ஃப்ரைட் ரைஸ் நா ஏ பையனுக்கு எவ்ளோ அட்வைஸ் பண்றேன் ஆனா ஃப்ரைட் ரைஸ்லதா போய் நிக்கிறான்
ம் அது சுத்தமா சாப்புடவே கூடாதுங்கிறாங்க ஆனா நா ஃப்ரைட் ரைஸ் பண்றப்ப ஒரு சிலர் இந்த ஹாப்பிமா பவுடர் போட்றாங்க ஆனா நா ஃப்ரைட் ரைஸ் போட்றப்ப எந்த ஒரு கெமிக்கல் இதுவு போடமாட்ட நானே வீட்ல இந்த டொமேட் டோ நானே டொமேட்டோ சாஸ் பண்ணுவ நா இந்த பச்ச தக்காளி பூண்டு காஞ்ச மொளகா பச்சையா அரச்சிட்டு நல்லா வந் வந்து கடாயில ஊத்தி நல்லா கொதிக்கவுடுவே அதுல கொஞ்சோண்டு சக்கர போட்ணு உப்பு போட்ணு ஆ சாஸ் மாரியாயிடுது அந்த பேஸ்ட்டதா நா ஆட் பண்ணுவேனே தவர நா இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா அதுமாரி எதுப் போட மாட்ட சூப்பர் சூப்பர் அந்த மாரி பசங்களுக்கு ஹெல்த்தியா
ஆமா நம்போ நம்பதா அததா பண்றதுல்ல ரெடிமேடா அத
தா அததா செஞ்சா சாப்புட்றோ வாங்கிட்டு வந்தோமா கொஞ்ச கொஞ்ச போட்டோமா அந்தந்த சைடிஸ் மசாலா போட்டோமா ஹபிமா கலந்தோமா இப்படி தாங்க இருக் ஆமா ஆமா இன்ஸ்டென்ட்டா எங்க வீட்டுல ஒருத்தர் சொன்னாங்க உங்க பொண்ணுக்கு சமைக்க தெரியுமானா ஓசு புர சமைப்பான் என்ன சமைப்பனா ஹாப்பிம்மா ஃப்ரைட் ரைஸ் சமைப்பாங்க அதுலயே மசாலா எல்லாம் இருக்கு அதல்லாம் போட்டு சூப்பரா செஞ்சிருவாங்க என்னங்க நடக்குது உலகத்துல ரொம்ப நன்றி நன்றி நன்றி.